ம்
நாம வந்து இப்ப எத பத்தி பேச போறோம்னா டிரஸ் எல்லார்க்கு ரொம்பொ புடிச்ச ஒரு விஷ்யோ இதில்லாம எந்த ஒரு மனுஷ்னு இருக்க மாட்டா
ஆ
ம் அது இப்ப லாம் பாத்தீங்ன்னா டாக்ஸுக் கூட ட்ரெஸ்லாம் போட ஆரம்பிச்ட்டாங்க
ஆமா
ம்
அது ஒ
ம் சொல்லுங் சொல்லுங்
அது ஒரு பேர்சன வந்து அவுங்க போட்ருக்க ட்ரெஸ்ஸ வச்சுதா வந்ட்டு நெறைய பேர் ஜட்ஜ் பண்றாங்க
ஆமா அதுவு தவறான விஷியந்தா உங்களோட மோஸ்ட்டு ஃபேவரெட் ட்ரெஸ் எது
எனக் வந்து கம்ஃபர்ட்டபுளான காட்டன் மெட்டீரியல்ல இருக்குற குர்த்தீஸ்னா ரொம்பொ புடிக்கு அதான் என்னோட ஃபேவ்ரெட் ட்ரெஸ்
ஓகே அது ஆனா உங்களோட கம்ஃபர்டபுள் ட்ரஸ்ஸு அதேவா இல்ல நீங் கம் ஃப்ரபுலா இருக்க வேற டரெஸ் வியர் பண்வீங்ளா
இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரஸ்ஸு எங்கனாலு எப்பொனாலு என்னால ஈஸியா போட்டு போ முடியு எந்த ம் அடுத்த செகேண் டாட்டே இல்லாம போட்டு போனுனா வந்து குர்த்திதா ப்ரிஃபர் பண்வ
ஓகே நீங்க இப்ப வர ட ட்ரெஸ்ஸ வச்சி வர விஷ்யத்துக்லா நீங்கென்ன சொல்றீங்க இப்பெல்லார் நறிய நடக்ற எல்லா விஷயத்துக்கு டிரஸ்ஸு தா கார்ணுன்றாங்ளே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க
அதல்லா ஒவ்வொருத்தவுங்க மைண்ட் சட் பொருத்துங்க ட்ரெஸ்ஸுங்குறதுலா எதுமே கடையாது ட்ரெஸ்ஸு ஒழுங்கா போட்ருக்கவுங்களுக்குந் தா நெறையா ஆ ப்ரெச்சன வருது ட்ரெஸ்ஸுனால லா எது இல்லங்க எல்லா மைண்ட் செட் தாங்க
ம் எக்ஸாக்ட்லி
ஆனா அதுவு ஒன்
ஆ சொல்லுங்க
ட்ரெஸ்ஸுங்குறது எல்லாமே கம்ஃபர்ட்ட பொறுத்துதா
ம் உங்களுக்கு சாரீஸ்லா வேர் பண்ண புடிக்குமா
கு பட் ஆனா நா வந்து கொஞ்சோ குண்டா இருக்கறனாலையே எனக்கது வந்து ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவு
அப்டிலா ஒண்ணுல்ல உங்கள வச்சு நீங்ளே இப்டி தாழ்வா நெனைக்க கூடாது
அது வந்து
அம் மாத்னீங்ன்னா நீங்களு ஒல்யா தெரியுவீங்க அது உங்களுக்கு தோணுச்சுன்னா பட் எல்லாருமே வந்து தே ஆ அ பியூட்டி ஆஸ் லைக்கு
பட் இருந்தாலு எனக் வந்து எனக்கு வந்து சேரீ போட் ட்டா ஒரு மாரி அத கேரி பண்றது அதுல்லா ஒரு மாரி கொஞ்சொ கஷ்டமா இருக்கும் போட்டாலு எனக் வந்து செட் ஆகத மாரி ஃபீல் வரு
ம் சம்டைம்ஸ் அது நா சம்டைம் சாரி கட்டும் போது அது எங்யாவது உருவி கிட்டு விழுந்துருமா அப்டின்ற ஒரு பயமே இருந்துர்க்கு
ஆமா அது சாரீ ஆனா ம் நம்ம மம்மீஸ்லா வந்து டெய்லியு டோட்டலா வன் டே ஃபுல்லா எப்டிதா சேரீ கட்டீட்டு இருக்குறாங்கங்குறதுல்லா ஆச்சியமான விஷ்யோந்தா
ஆமா அதுவு ச நம்ளுக்லா ஒரு நாள் கட்டற்துக்குள்ளியே வ அப்டி எப்புட்றா எப் ப்ப கைட்டி போடுவோ அந்த மாரி இருக்கு நம்ம ஒரு ஆசைக்கு எதோ ஒரு கல்சுரல்சுக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு அந்த மாரி ஸ்பெஷல் ஒகேஷன்கு நாம கட்ரோமனு வச்சுக்கோங்கள அது எப்ப முடியுன்ற அளவு தா நம்ம நெ
ஆமா அவுங்கல்லா வந்துட்டு எல்லா வேல பாக்கும்போது பண்றாங்க
ஆஹ் நம்ளோட பொறுமையல்லா அந்த டிரெஸ கட்டி போட்டோ எடுக்கற வரைக்குந்தா அதுக்கபபுற நம்ம ட்ரெஸ் சேஞ் பண்ணிட்டு வந்துடலா அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடு
ஆமா அந்த அந்த போட்டோஸ் எடுக்கிற வரைக்குந்தா வந்து அந்த ட்ரெஸ்ஸ கேரி பண்ணணும்னே தோணு அது நெறைய எடத்துல நா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட சொல போ பிரண்ட்ஸ்லா போ ட்ட எடுத்துக்கொடுக்க சொல்லி சாவடிப்பாங்க
அதுதா ட்ரெஸ்சோட ஸ்பெஷாலிட்டியே நம்மள ரொம்ப அழகு நம்ளை அழ க்கா ஒரு எடத்துல ஒரு லுத்தரு டீசண்டான ஒரு டிரரெஸ்ஷுதா நம்மள ரொம்ப லோவா கட்டுறது டிரெஸ்சுதா
உம் உம் உம்
அதுதா நம்மள நம்மள எப்படி கேரி ஓவர் பண்ணிக்கிறோன்றதையு காட்டுது செல எடங்கள்ல
உம் எங்க மம்மி வந்து ஒரு ப்ரேஷ் அடிக்கடி சொல்ட்டேருப்பாங்க நா வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம ஒரு எடத்துக்கு வந்து து கரெக்டான ட்ரெஸ் போட்லன்னா எங்க அம்மா சொல்வாங் அதா ஆள் ஆள் பாதி ஆடை பாதிங்ற ஒரு ஃபேசுரு நீ எவ்ளோ எவ்ளோ தா நல்ல பொண்ணா இருந்தாலு நீ போட்ருக்க ட்ரெஸ் து கொஞ்சோ அந்த எடத்துக் ஏத்த மாரி இருக்கணு அப்டி சொல்வாங்க இப்படி கோயிலுக்கு போறனா மாடர்ன் ட்ரெஸ்லா போட்டு போனனா நீ எவ்ளோதா நல்ல பொண்ணா இருந்தாலு பாக்குறவங்களுக்கு நீ கெட்ட பொண்ணாதா தெரிவ
ஒரு சில எடங்கள்ல்ல உமன் ஸ்ட்ரெஸ் வ சோ அப்டி சொல்றாங்கல்ல செல எடங்கள்ல்லா பாய்ஸ் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலு அது பிரச்சன ஏன்னா கேர்ள்ஸ் மட்டுந்தா இந்தந்த எடத்துக்கு இந்தெந்த ட்ரெஸ் போடணுனு இருக்கு
உம் பாய்ஸ்லா ஒரு ஷர்ட் பேண்ட் எங்கனாலு போட்டு போய்க்கலா அதெல்லா அவங்களோட வந்து ப்ச் அவுங்க வந்த மாரி அவங்கள யாரும் அவ்ளோ கேர் பண்ணிக்கிறதில்ல ஆனா கேள்ஸ்க்கு மட்டும் இது இப்படி போடணும் இப்படி ஸ்லீவ்ஸ் இல்லாம போடக்கூடாது நெறைய ரெஸ்ட்ரிக் ஷின் நெறைய எடத்துல இருக்கு அதுவு ஸ்ட்ரிக் பேரன்ஸ்லா இருந்தாங்கன்னா அங் அங் அங்கிருக்கிற பொண்ணுங்கலாம் ரொம்ப பாவம்
ஆமா இன்னு நா நெறைய பேர பாத்திருக்கே இப்பையு டிரெஸ்ல ஷால் பின் பண்ணி மட்டு தா இருப்பாங்க எந்த ஒரு விஷயு அவங்க எ கம்மல் போடாம செயின் போடா எப்பிடி வேணா இருப்பாங்க ஆனா சில்க் சுடிதார் னா அதுக்கு ஷால் பின் பண்ணி மட்டு தா போ போவாங்க
இன்னொன்னு அதெல்லா ரொம்ப ஒர்ஸ்ட்டானது தெரியுமா பேரண்ஸே நம்மள புரிஞ்சுக்காம இருக்கறதுல்லா ரொம்ப கஷ்டமான விஷய வெளியேதா அப்படி இருக்காங்கன் பாத்தா பேரண்சு அப்படி இருக்கறதுலா ரொம்ப கஷ்டமான ரொம்ப ஹட் ஆகுற விஷய தெரியுமா அதுலல்லா
உம் ஆமா செல டைம் அதுவு ரொம்ப கஸ்டமாதா ஃபீல் ஆகு
நம்ம ஃப்ரீயா இருக்கிறதே நம்ம வீட்ல தா அந்த வீட்டுல இருக்கும் போது கூட இந்த டிரெசு தா போடணு நீ வேற டிரெசு போடக்கூடாது அந்த மாரி ஷார்ட்ஸ் போடக்கூடாது டி ஷர்ட் போடகூடாதுன்னு சொல்ற பேரண்ட்ஸ் ல்லா நா நெறைய பாத்துருக்கே அந்த வீட்ல இருக்க பொண்ணுங்கல்லா ஃப்ரீடமே வந்துட்டு வீடுன் நெனைச்சிரு ஆனா வீட்லியே அவுங்க்கு ஃப்ரீடம் இல்ல
அதெல்லா ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தா ஒரு கம்ஃபடபுளா ட்ரெஸ் போட்லனா அந்த எடத்தல நம்ம இப்டி ஒரு மாரி அ இரிட்டேஷ்னா ஃபீல் ஆகு அதுல்லா
இப்ப இருக்ற வெயிலுக்ல்லா நம்ம எப்டி இழு போத்திட்டு ஒக்கார முடியுமா மொத வீட்டு புள்ள
ஆமா இப்பெல்லா ரொம்ப டெம்ப்ரேச்சர் ரொம்ப அ திகமா இருக்கு நீங்க தந்த மாரி ஜூஸு அத மாரி எதாவ்து எடுத்துக்கிறீங்ளா டெய்லி
ஜூஸ்லா எடுத்துக்றதில்லங்க காட்டன் அதிகமா போடுவே நறையா தண்ணி குடிப்பே இதுவு இல்லாம நெறையஸ்ச் ஒ எதோ ஒரு ஸ்டேட்ல வந்து வெயில்னால நறையா பேரு எறந்து போயிட்டாங்கன் கேள்விப்பட்டே அதா கொஞ்ச ஷாக்கிங்காருந்தது
இது ஒரே நாள்ல நறைய பேருக்கு ஹாட் ஸ்டோக் வந்துருச்சு ஹீட் ஸ்டோக் வந்துருச்சுன் சொல்றாங்க
வெயில் அவ்வுளோ ஜாஸ்தியா இருக்ற அளவுக்கு செம்மையா இருக்கு அதுவு இல்லாம இப்ப நறைய ஒ ஓ இந்த ரேப் கேஸ்லாம் பாக்கம் மோது கொஞ்சோ கஷ்டமாருக்கு
ஆமா இப்ப கூட ரீசெண்டா ஒரு எ எத்துல கோயில்ல நடந்திருக்கு அது எல்லாரு சொல்ற மாரி அந்த பொண்ணு ஷால்ல அ துப்படா போட்டுட்டு தா அந்த கோயிலுக்கு போய்ருக்காங்க அந்த துப்பட்டா வெச்சிதா அந்த பொண்ணுக்கு அது நடந்து இருக்கு அப்ப எத அவுங்க சேஃப்டின் மீன் பண்றாங்க
எல்லாமே நம்ம இருக் நமக் கூட இருக்கவங்க இருக்கிற தாட்ச் தாங்க அவுங்க வந்து ஒழுங்கா இந்தாங்கனா எல்லாமே ஒழுங்காதாங்க இர்க்கு
ம் நறையா எடங்கள்ல அது நடக்கறதுக்கானோ பெண்கள் ஈஸியா சொல்லிர்றாங்க ஆனா இந்த எடத்துல அந்த ஆணுக்கு என்ன வேலைன் யாருமே கேக்க மா
அதுவு இல்லாம நீங்க யோசிச்சு ப திங்ளா சேரி நம்மதா வந்து டிரஸ் ஒழுங்கா பண்ண மாட்டோ சிக்கனம்ம பெரிய பொண்ணுங்க நம்ம நம்மள பாக்க மோத்தா அவிங் அவுங்களுக்கு அப்டி தோணுதுன்னா சில எடத்துல ரெண்டு மாச கொழந்த ஆறு மாச கொழந்தை எல்லா வந்து ரேப் பண்ணம் போது அந்த கொழந்தைங்க கிட்ட என்ன கண்டாங்க
அது கூடம் பரவால பல எடங்கள்ல வயசானவங்களே அப்பிடிதா அவுங்க பண்றாங்க அவுங்க என்ன ஒழுங்கா ட்ரெஸ் பண்லியா அவுங்குளு அந்த காலத்து ஆள் தான எண்ப்ளது வய்சு பாட்டி ஒரு சில் எடங்கல எக்ஸ்டென்ஷனா போய்ட்டு டாகல்லாங் கூட போதைல வந்
டாகு லெசா பெரிய ப கொடூரமான ஒரு பள்ளிலா இருக்குல்ல காட்டுக்குள்ள அந்த ப அள்ளி எல்லா ரேப் பண்ணி அதையே சுட்டு சாப்ட்ருக்காங்க
ம் எப்டிதா உங்களுக்லாம் ஒரு ஆப் கோடான ஃபலிங் இருக்காது போல
நெறை அதுவு இல்லாம இப் ப்ப நெறையா வந்துட்டு எப்டி சொல்றது நெறையா நியூஸ் கேக் குமோதல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளிய போகவே பயமா இருக்கு எந்த டெஸ்ஸு போட்டாலு அத வந்து ஒ ஒரு தடவைக்கி நாலு தடவ நம்ம ச்செக் பண்ண வேண்டியதா இருக்கு நல்லா இருக்கா க ட்டா இருக்கா ஆக்வடா இருக்கான்னு
கார்ணோ சமூகோ நம்ம மேல இந்த இன்செக்யூரிட்டிய வேச்சதனாலதா
ஓ ஒழுங்கா வ ந்தே எல்லாருக்கு நம்ம வந்து கேர்ள்ஸ்க்கு எவ்ளோக்கெவ்ளோ வந்து மேனசா இருக்க கத்து குடுக்குறாங்ளோ அதே அளவுக்கு பாய்ஸ்க்கு கத்து குடுக்கணு
சா எல்லா மாறணுன்னா இந்த மாரி க எந்த அளவுக்கு கேர்ள்ஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்றமோ அந்த விஷியங்கள்ல பாய்ஸியு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு இன்னு சொல்ல போனா ஆறு மணிக் மேல பசங்க வெள்ள வர்லனா பொண்ணுங்க எல்லா ஜாலியா வெள்ள சு
அது உன்மதா
ம்
அதுக்காண்டி வந்துட்டு நம்ம வந்து இ எவ்ளதா முயற்சி பண்ணாலு அது வந்து எதுவு நடக் க்க போற்து இல்ல யாரு நம்ம பேச்சு கேக்க மாறுதூல்ல
விஷயங்கள் மாறாது ஒரு சில ஆண்கள் சை ல்ல இந்து இன்னோர் சில விஷயங்கள் பெண்கள் சைட்லிந்தே அந்த லா வரு
ஆமா இப்ப இருக்குற பாதி பொண்ணுங்க நம்ம மதஸ் கூட வந்துட்டு நம்ம மேலதா தப்புன் சொல்வாங்க நீ ஒழுங்கா இல்ல அப்டிதா சொல்றாங்க
நறியப் பேர் அந்த சுட்டிவேஷன்ல நம்ம என்ன ஃபே குடுத்ரூ பண்ணிற் போண்ணு புரிஞ்சுக்வே மாட்டாங்க
ஒரு எடத்து இப்ப எ எல்லாருமே எடுத்துக்கோ இப் நானே எடுத்துக்குட்டனா எனக்குமே நலயா அப்யூஸ் லா நடந்துர்கதா செய்யு அது சின்னதோ பெருசோ அது அப்யூஸ்னா அப்யூஸ் தான அதுல நம்ம என்ன மெண்ட்டலா வந்து எ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிற்ப்போங்றத அவுங்க புரிஞ்சுக்வே மாட்டாங்க
ஒரு செல விஷ்யங்கள் நம்மள் மாத் த்த முடியாது ஆனா இதுக்கப்பற வர ஜென்ரேஷ் ஞ்ச நம்ம மாத்தி கொண்டு வரனு
மொதோ வந்து நம்ம கொற சொல்றதுக் முன்னாடி அவுங்களோட கண்ணு பசங்ள வந்துட்டு எப்டி வந்து சொசைட்டிக் முன்னடி இப்பொழுது மாஸ்ட்டா பசங்க கிட்ட வந்து நல்ல விஷ்யங்கள் நறைய சொல்லி தரனு
ஔகே நா ஒன் ட்ட பேஸ்னுல நறியா விஷ்‌ டிவிங்கிள தெரிஞ்சுக்கிட்ட இன்னிக்கி கோயி நம்ம பேசுவோ
கே பாய்
பாய்
ம்